ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க எப்டி இருக்கி ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க ம் ம் என்னத்த டிஃபன் எல்லா முடிஞ்சிடுச்சா
ஆ இல்ல இப்போதா ஏ பையனுக்கு வந்து டிஃபன் குடுத்துட்டு
கிளீனிங் ஒர்க்லா இருக்கு கொஞ்சொ ரூம்ஸ் கிளீன் பண்ணிட்ர்கே சேரி சேரி அப்டியா ம் ஆனா டிஃபன் செஞ்சுட்டீங்ளா
அ ஆமா ஆமா அது தோச தா அது போது
அது போட்டு சாப்ட்ற மாதிரிதா ஹலோ கேரட் ஜூஸ் குடிச்சுட்டே கேரட் ஜூஸ் குடிச்சதால கொஞ்சொ ஓகேவா இருக்கு ஆ சேரி சேரிங்க நாங்களு இனிமேதா டிஃபன் செயணு எங்க வீட்ல தூங்கறாங்க லீவு பையனுக்கு காலேஜ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அதனால ஆமா முடிஞ்சிருச்சு அதனால டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் அப்டி குரல் குடுத்தா தா ஏந்திரிக்கறது வீட் டா டைரக்டா லஞ்சுக்கே ஏழுந்திரிக்கறது செரி நா ஓவ்நேர த்துல வேல செய்லானா செரி போ டிஃபன் செய்ற வேலையு மிச்சனு சொலிட்டு அப்டியே விட்றது இருந்தாலு இப்ப எங்க வீட்ல எந்திரிச்சு வாரு அவருக்கு டீ கொடுத்துட்டு அப்றோ ம் அந்த வெந்தையு அது இது ஊற வச்சு அந்த திராட்சை அதெல்லா சாப்ட்டுட்டு உடனே சுண்டல் அவிச்சு கொடுக்கணு டிஃபன் சுண்டல் மட்டு தா சாப்டறாரு
அப்டிங்ளா நார்மல் டிஃபன் சாப்பட மாட்
நார்மல் டிஃபன் இப்போ கொஞ்ச நாளா மருந்து எடுத்துக்கிட்டாரு அது மருந்து எடுத்ததுல இருந்து கொஞ்ச பத்திய சாப்பாடு தக்காளி சாப்படக்க கூடாது சர்க்கர சாப்பட கூடாது தயிர் சாப்படக்கூடாது தேங்கா சாப்படக்கூடாது இவ்வளவு சாப்படக்கூடாதுனு சொலிட்டு ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ஃபுல்லா பத்து திய சாப்பாடு என்ன செய்றதுனே எனக் மண்ட வெடிக்கற மாதிரி இருக்குது இப்ப என்ன செஞ்சு குடுக்கறது தேங்கா தக்காளி போட்டதா தா
தேங்காய் இல்லனாலு தக்காளி இல்லனா நல்லாவே இருக்காது
தக்காளி அ பொ செரி ஒரு அதுக்கு அப்றோ உளுந்து சாப்படக்கூடாது சிறு பருப்பு சாப்படக் கூடாது அந்த மருந்து சாப்ட்டா அந்த மருந்துக்கு பதினஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி டயட்டில இருக்கணுமா
இந்த இந் இந்த ஹோமியோபத்தி மாரி சொல்றாங்களே அது மாரியா
போய் எதோ ஒரு ஊர்ல போய் சாப்ட்டுட்டு வந்துருக்கறாரு
ஆ ஆ
அந்த ஊர்ல சாப்ட்டுட்டு வந்ததாலா அந்த இந்த இந்திந்த பொருள்கள்லா சாப் படக்கூடாதுன்னு அவுங்க ஒரு லிஸ்ட்டே குடுத்துட்டாங்க இப்போ நா சொல்லீட்டு இருந்த இப்போ பொண்ணுக்கு டெலிவரி நேரோ இப்போ ஹோட் ஓட்டல கூட திடீர்னு சாப்பட வேண்டிதா இருக்கு நீங்க அந்த மருந்து எடுத்துக்காதீங்க அப்டின்னு அவ்ளோ சொல்லி வெச்சே அப்புடியு போய் சாப்ட்டுட்டு வந்துட்டாரு இப்ப என்ன சொல்றாரு என்னையு கூட்ட்டு போய் சாப்பட வெக்கெறாரா நா சொன்னே எனக்கு வே ண்டவே வேண்டா நா வந்து பெட்ரோல் போட்டா தா வண்டி ஓடுது நா டெலிவரிக்கு அங்க இங்க ஓடணு எனக்கு எல்லா இந்த மருந்து வேண்டாப்பா நா வ்யாதிய கூட வெச்சுக்குறே
எல்லா சமைக்கணு பாப்பாவ பாக்கணு பொண்ண பாக்கணு இருக்குற வேலைல ரொ ரொம்ப ஹெவியான வேல அதுதா
முந்தாநேத்து வேற பொண்ண கூட்டு போனமா அவங்க சொல்லிட் ட்டங்க கொழந்த வந்து பொசிஷனுக்கு வந்துருச்சு ஆ மண்ட வந்து ஒ க்காறத்து பொசிஷன்ல இருக்குது எப்போ வேணாலு டெலிவரி நீங்க எது துர்பாக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்பிடி இருக்கும்போது அப்பொ நம்ம வந்து அது எல்லா ரெடியா இருக்கணு இல்லியா அதுவே இ இப்போ நைட்டி எல்லா வாங்கணு எல்லா அலசி போடணு நெறையா வேல இருக்குது இப்போ எனக்கு எனக்கு ஒன்னுமே புரில்ல டாக்டர் தந்த சொன்னதுல இருந்தே என்ன எல்லாத்தியு எல்லாத்தியு ஆ எனக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸு இது புதுசு இப்போ வ வேற இது வேற இல்லாம நா வேற தூரமா இருக்கறே இப்போ எல்லாரு வந்து ஒரு ரிலேலு ரிலேட்டிவ்ஸ் இருக்கற எடத்துலன்னா ஒரு எதோ ஸ் சொன்னான்னா கூட ஒரு பத்து நிம்ஷத்துல ஐயோ வாங்களே என்னவோ சொல்றா பாருங்க அப்டின்னு சொன்ன ஒரு அனுபவோ இருக்குற உங்க கூப்ட்டு கூட கேட்டுக்கலா இப்போ நம்ம இருக்குறது கொஞ்சொ தூரோ ஒரு தூரமா இருக்கறதால இப்போ எல்லாருக்கு நம்ப ஃபோன் பண்ணிதா கேட்கணு இல்லை இருக்கற சுச்சுவேஷன் என்ன எப்
கூப்ட்டுக்கலால இ யாராச்சு ஒருத்தவங்கள உங் உங்க சைடு அ உங்ளு
உங்களுக்கு தெருஞ்சவங்க அதுதா சொல்லிருக்குறே எங்க அக்கா கிட்ட சொல்லிருக்குற அவளுக்கே இப்ப ஒடம்பு ரொம்ப சி செரியில்லாம ஆன்டி பயோட்டிக் இன்ஜெக்ஷன் காலேல சாந்தெரம் எட்டு மணி நேரத்துக்குள்ள நீடில் போட்டு போட்டுன்னு இருக்குறா செரி அதுக்குள்ளயே துவா செய் நம்ம நல்லா ஆய்யிட்ற அப்டின்னு அவ சொல்றா எனக்கா செரி அப்டின்னு சொல்லிட்டு எங்க நாத்தனாரு பெரிய நாத்தனார் இருக்காங்க அவ்ங்களுக்கு செரி என்னன்னு ஃபோன் பண்ணா நேத்து அவ்ங்களா எது கே தெரியாது அப்டின்றாங்க நா அதா சொன்னே ஒரு பெரியவகளா இருந்து நீங்க எல்லாருக்கு அட்வைஸ் பண்ணணு நீங்களே எனக்கே ஒன்னு தெரியாது அப்டின்னா நாங்கல்லா என்ன பண்றது அப்டின்ன ஆ எனக்கே எங்க மாமியார் தா எல்லாமே பாத்தாங்க ஏ பொண்ணுக்கெல்லா நீங்க கூட ரெண்டு உங் ண்ணு வெச்சு ரெண்டு பாத்தீங்க இல்ல அப்டின்னா நானே ஏ மருமக மாசமா இருக்குது கழுத்தெல்லா நின்ன பிறகு வாடி வீட்டுக்கு நா சொல்ற அப்டின்னு எங்க வீட்டுக்காருல்ல உனக்கு உனக் க்கிது டி நாலேஜ் வல்த்க்க மாட்டியான் சொல்லிட்டு அவ்ங்க அக்காவியு புடிச்சு கத்திட்டாரு நேத்து ஒரே சிரிப்பு நேத்து இந்த மாதிரி பேச்சு அ சர் என்னடா பண்றது எனக்கு இந்தி மாரி க்கவே எனக்கு வரலடா அதல்லா ஐயயோ எனக்கு பயமா இருக்குதுடா எ தங்கச்சியு எங்க சம்மந்தியு சொல்லிட்டாங்க நீ அம்ச்சு உட்டுடு மூணு மாச க்கியு நால் மாச வரைக்கு அந்த கழுத்தெல்லா நின்ன பிறகு நீ கூப்ட்டுக்கோ நீ உனக்கு பாச வராதுன்னு சொல்றாங்க அப்டின்னு சொல்றாங்கன் சொல்லி இவுங்க சொல்றாங்க அதா நா சொன்னே இவுல கூப்ட்டா இப்டி இருக்கறாங்க இ கி ஏ ஏ எங்க சைட்லியா க்கா நா லீட்ரு போட்ருக்க ந சரியாய்டென்னா வந்துர் ரெண்டின்டிரா இப்டியே இருந்தா என்ன பண்றது அப்டின்னாங்க அதா சொல்லிட்டு ஒரே சிரி ச்சுகின்னு இருக்கிற ஒரு அனுபவோ இருக்குது வயசுல பெரியவங்கன் பாத்தா டி சொல்றாங்களே அப்டின் சொன்ன அப்ப நீங்களே இப்டி சொன்னன்னா நான்ல்லா என்ன சொல்றது அயு பயமா தா இருக்கு அப்டின் சொல்லிட்டு பேசிட் ருந்தோ நேத்துதா பேசிட்டு சேரி எல்லாத்தயு எப்டியோ பண்ணி தா ஆவுணு
ஆமா நீங்க ஃபஸ்ட் டே மி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறோ உங்களுக் செகண்ட் பேபி
ம் அவுங்க என்ன சொல்றாங்க மாமியார் வீட்ல ஆனதா ஆச்சு ப்போ லீவு போ அந்த ஆஃபிஸ்ல கொஞ்சம வேல இருக்குது அத முடிச்சுட்டு போய்ட்டு முடிச்சுட்டு வந்தர் றா ஆச்சு கொஞ்ச கொஞ்சோ டூ அவர்ஸ் த்ரீ அவர்ஸ் அப்டின் அது கூட போவாத இங்கே இருக்கட்டு இப்டின்னா ஒரு நாங்க கார எல்லா வச்சிருக்கிறோ டக்குன்னு நாங்க போய் ஒரு அரம் பத்து நிமிஷத்துல போய்ட்டா அவுங்க வீட்ல இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக் கு அப்டி கூட்டு போய்ல்லா அப்டின்றாங்க அது அப்டி நல்லா இருக்காது இல்லயா அவுங்க வீட் லியே விற்றது இல்ல இருக்கட்டு என்ன எனக்கு கூப்ட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து நானு அ மிட் நைட்ல்ல ந அ நடுராத் திரில்ல வழி வந்துச்சுன்னா பனிக்கொடோ கிடோ ஒடஞ்சிச்சுன்னா எங்க நாத்தனார் பொண்ணுக்கெல்லா அப்டிதா ஒடஞ்சுருச் சு அதுவ காலையில ஒடஞ்சிச்சு அவங்களுக்கெல்லா அங்க வந்து நல்லா ஆட்டோ வண் வ ண் கார் எல்லா கெடச்சுரு போய்ட்டாங்க இப்போ எனக்கு கார் புக் பண்ணி போயிட்டு அது அதெல்லா யோசிக்கும்போ து நைட்டு எல்லா தூக்கமே வர மாட்டிக்கிது எப்டி இதாக்குது எப்டி டா கூப்ட்டுட்டு வந்து வச்சுக்கிறது என்ன செய்றது இப்டி யோசன டாக்ட்ரு சொல்லிட்டாங்க ஒன்னு ஏழாந்தேதி ஒரு செக்கப் இருக்குது அத அதுல நா ஸ்கேன் பண்ணி பாத்துட்டு ஆ சொல்லிருவே ஆனா ரொம்ப நாள் ந்த ம் போகாது எதுக்கு ரெடியா இருங்கனு அப்டின் சொல்லிட்டாங்க டாக் டரு அப்டி இருக்கும்போ லேட்டு
வும் வும் நைன் மந்த் ஆயிடுச்சா
நைன் மந்த் நாளையிலருந்து ஸ்டாட் ஆவுது நைன் மந்த் து ஸ்டாட் ஆவுது இல்லயா நைன் மந்த் ஸ்டாட் ஆயி எப்போ வேண்ணாலு டெலிவரி ஆவுறதுக் ஒம்போது நாள் நயன் ஒம்போது மாசோ அது வந்து டாக் ட்ரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு கொழந்தையுடைய ஒரு ஒரு பொசிஷன் அப்டி இருக்கு அது வே ட்ரைப் நீ நைன்த்து மந்த்து ஸ்டாடிங்கு ஃபு ந நயன் மந்த்து பு ஃபிஃப்டின் டோட்ஸ்லோ பொறந்துடு ஆ ம் எட்டு ஹெட்டு வந்து அந்த பொசிஷ ஆ
அந் அந்த ஹெட்டு் வந்து இந்த பொசிஷன்ல இருந்தா மட்டுந்தா எப்பொ வேணா நடக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சவந்து ஆசிலேஷன் சுத்திட்டே இருக்கு ஹெட்டு அப்போ வந்து அவங் கண் போம் சொல்ல மாட்டாங்க இது சு இது சுத்திட்டேதா இருக்கு இன்னு போகுன் சொல்வாங்க எனக் க்லா நைன் கம் பீட் ஆய்டுச்சு டென்த் மந்த் ஸ்டாட் ஆயிடுச்சு டென்த் மந்த் ஸடாட் ஆயி கூட என்னோட தே கு ஒரு ஃபோர் டேஸ் தா இருக்கு
விரி ஃபஸ்ட்டு டெலிவெரிக்கா செ கேன் டெலிவெரிக்கா ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அ அ ஃபஸ்ட்டு டோலிவெரி தா அ சேர் சேரி
ட்டு டெலிவரிக்கு வந்து எனக்கு பிக்ஸ்
பிக்ஸ் ஆகல செட் மண் ஃபன் முன்னாடி கூட அ அ ஆமா எனக் இது சவென்
டேட் குடுத்துருக்காங்க அப் அ நவம்பர் செவன்டீன் குடுத்
டீன் குடுத்தாங்க டேட்டு ம் ம் நவம்பர் ஃபஸ்ட்டு வீக் கூட நா போன
அப்போ கூட எனக்கு அந்த ஹெட்டு பிக்ஸ் ஆகல எனக்
ம் எனக்கு வந்து ஆசலேஷன்லே சுத்திட்டே இருக்குன் சொல்லிட்டாங் ஏனா அ அ
கரெக்டா பிக்ஸ் ஆக மாட்டெங்கு ஏன்னா கரெக்டா பிக்ஸ் ஆகுற
குற பொசிஷன் வந்துருச்சுன்னா அ அ சொல்ல முடியது ஆயிடு அ அதுதா டாக்டர் சொன்னாங்க இவளுக்கு வந்து வல்லி சொன்னா ஒரு ஃபோர் டேஸ்கு முன்னாடி நா சொன்ன திரும்புறது வலி இருக்கு நீங்க ஒன்னுமா ரொம்ப வலிக்குது முடில அப்டின்னா அ என்னடா இது எட்டாம்மாச பச்சே அப்டின்னு யோசிச்சா சில பேரு கிராம்ப் மாரி ஆகு அ அ
ஏ தொட வலி எனக்கு வந்து இழுக்கு நடந்து போம்போது இழுக்கு கொஞ்ச ஒரு மாரி லைட் கிராம்ப் மாரி ஆகு அத் அது வந்து பெயின் இல்லன் சொன்னாங்க டாக்டர்
அ அது ஒன் பெயின் இல்லதா பெயின் அப்புடினா கால் கீழ வெக்க முன் தாங்க முடி
சொன்னாங்க எனக்கு ஒ ஒனக்குலா எனி எனக் அடிக்
எனக்கு அடிக்கடி வரு ம் ம் ஒரு மாரி நடந்த போனா ஒரு மாரி பெயின் வரு நா கீழ வி ஒக்காந்து ம் ம் முடியாது என்னால ம் பட் அதல்லா எதுமே இல்லன் சொல்ட்டாங்க
பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதுக் அப்றம் வாந்தி வாந்தி எடுத்தா கம்ப்பல்சரி ஹாஸ்பிட்டல் போன்
வாந்தி ப்ளீடிங் வந்துச்சா உங்களுக்கு இல்ல எனக்கு எதுமே ஆனா எனக்கு ஒயிட் ப்ளீடிங் ஆச்சு ஆனா அது வந்து நார்மல் தானா அது அ சேரி செரி
கு ஆகுமா சோ அது இல்ல ப்ரச்சன இல்ல பட் வார்
வாந்தி மட்டு எடுக் கூடாதா ம் ம் ம் அதுதா எனக் சொன்னாங்க நா ந ந போன ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க சேரி சரி இப்ப இவளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அம் நல்லஸ் சைன் தா கொழந்த வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸிங்ல வந்துருச்சி இப்ப திரும்பாது அது வந்து இப்போ வந்து அந்த பொசிஷன்ல் உக்கார்ரத் த்துக்குதாந் அது ட்ரை பண்ணு அது அந்த ட்ரையிங்ல வந்துரு அது இப்ப அதுவ் அந்த மாரி ட்ரை்லிங் வந்துச்சுன்னா டொன்ட்டி டேஸு அதிகபட்சோ இல்ல ஃபிஃப்ட்டீன் டேஸு அப்டின்னுட்டாங்க இது எப்புடினா அவுங் வந்து நார்மல் லவரி வந்து உங்க பொண்ணு பிக்ஸ் ஆயிடுச்ச நார்மல் டெலிவரி ஏன்னா சில பேருக்கு அந்த ஆலேஷன்ல இருக்கறவங்களுக்கு எல்லாமே சி செக்ஷன் ம் ம் ம் பொண்ணுக்கு நார்மல் டெலிவரி பிக்ஸ் ஆயிடும் ஆ செரி செரி அதுதான் என்ன சொன்னாங்க எனக்கா சொன்னதுல இருந்து என்னடா ன்னா ஒன்னும் இல்ல நல்ல சைன் தான் ஒன்னும் பிரச்சன இல்ல கீழே உட்காந்து சாப் பிடு பட்டர்ப்ளை எக்சர்சைஸ் பண்ணு வாக்கிங் பண்ணு நல்லா சாப்பிடு வலி வந்தா வா அது
மேம் டைம் ஆயடுச்ச போல மேம்
ஆமா சரிமா அடுத்த கால் போலம் ஓகே மா நன்றி